ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஆ நல்லாருக்கீங்ளா
இப்ப நீங்க பேசுனா அவுங்களா நீங்க
இல்லைங்ளே நா இப்போதா ஃபஸ்ட் டைம் ஒங்ககிட்ட பேசுறே
அது அது தெரியிது இப்ப வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணீங்ளே நீங்களா இதுல வாாய்ஸ் வேற மாரி இருக்கா அதா கேட்டே
அப்டியா செ செரிங்க இது வி யோ ஐ பி கால் தானங்க அதனால இருக்லா
இப்ப எப் நூ இப்ப வந்து நீங்க ரொம்ப எங்கேள் மாரி வாய்ஸ் அப்டி இருக்கு
நா எங்கேள் தா நீங்க இப்பதான எனக்கு ஒரே மெசேஜ்தா அமிச்சீங்க நா வாய்ஸ் மெசேஜ் கூட பண்லையே உங்கள்க்கு கால் பேசல இதுதா ஃப்ஸ்ட்டு டைம் நா உங்ககிட்ட பேசுறே
ஆஹா இப்ப வாட்ஸ்அப் கால் பண்ணது நீங்க கெடையாதா
இல்ல இல்ல நா கெடையாத் துங்க நீங்க எனக்கு மெசேஜ் பண்
ஓ யாருன் தெரில நா ஓகே சொல்டே அவங்களு கால் பண்றன் சொல்டாங்க தெரியாம பேசி த
அப்டியா
ஆ
சே இதொண்ணு பேசிட்டு வேணுனா நீங்க அவங்க கூட பேசுங்க
ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க அச்சச்சோ அவங்க தா போன் பண்றாங்க செர் செரி நீங்க பேசுங்க நா அட்டன் பண்ணல பேசுங்க
ஆ ஏனா இந்த கால் வேஸ் சாயிரு ரெண்டு பேத்துக்குமே ஆ அதனால நீங்க ஒண்ணுலங்க கொழந்தைய தூங்க வச்சிட்ருக்கே நீங்க
நா அது ஓன் பிஸ் னஸ் பண்றாங்க இப்பதா மூல் கொஞ்ச வேல முடிஞ்சது உள்ள வந்து படுத்துட்ருக்கே
அப்படிங்ளா என்ன பிசினஸ்ங்க
அது இரும்பு கட வச்சிருக்காங்க
என்னங்க புரியல
ஹலோ
ஹலோ ஆஹ் சொல்லு
ஹலோ கேக்குதா
சொல்லுங்க ஆஹ் எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குது கேக்குது
ஹலோ
ஆஹ்
என்ன பிசினஸ் சொன்னீங்க
திரும்பு கடை வச்சிருக்காங்க இரும்பு கடை
ஓ சேரி சேரிங்க வீட்லைங்களா இல்ல வீட்டுக்காரர் கூட சேர்ந்துங்களா சேரிங்க
பேசுறது
டபுல் டைம் கேக்குதா இல்லங்க எனக்கு சரியாதா கேக்குது
ஐயையோ அந்த அக்கா வேற ஃபோன் பண்ணினே இருக்காங்க
நீங்க சைலன்ட்ல போட்டுருங்க
அப்டிதான் போடுறேன்
அப்டிதான் போடுறேன் வந்துட்டே இருக்கு சேரிங்க ஆஹ் சொல்லு என்ன பண்றீங்க கண்டிப்பா ஆமாங்க ஆமா
ம் சாப்டாச்சா
ஆஹ் சாப்டாச்சா ஆ சாப்பிட்டேன் நீங்க
ஆஹ் இப்பதான் சாப்டேன்
சேரிங்க
அப்புறம் எப்டி ஜாலியா இருக்கீங்களா ஃபரெண்ட்ஸ் லாம் இருக்காங்களா
என்னங்க
ஃபிரெண்ட்ஸ் லாம் இருக்காங்களா நிறைய பேருன்றேன்
இல்லலைங்க எனக்கு அந்த அளவுக்கு பிரண்ட்ஸ்லா இல்ல கல்யாணமாயி குழந்தை எல்லாம் பொறந்ததுக்கு அப்புறம் யாரு ஃபிரெண்ட்ஸா இருப்பாங்க ஏன் காலேஜ் படிக்கும்போது பிரண்ட்ஸ் இருந்துருப்பாங்களே கிடைச்சாங்க எல்லாரும் அவங்க அவங்க லைஃப் பாக்குறாங்க யாரும் உட்காந்து நம்ம கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கு கா
கரெக்டு தான் கரெக்ட் தான் அப்புறமே யாரும் ரொம்ப நாளு வரைக்கும் க்ளோஸா இருக்க மாட்டாங்
ஆ ஆமா நம்மளையே போயி வாலண்டரியாக பேசணும் நான் பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்ச ஏழு எட்டு வருஷம் ஆச்சு
ஹெலோ
யாரும் ரெகுலரால்லா யாரும் பேச மாட்டாங்க
ஆஹ்
பேசணும்னா நான் தான் போயி பேசணும் ஆமா நம்ம போய் பேசனா என்ன சொன்னீங்க வெட்டியா இருக்கா கூப்பிட்டு இருக்கா நமக்கு அப்டியான்னுவாங்க அதனாலலா பேசிக்கிறது இல்லலைங்க அவ்ளவா
ம் கரெக்ட்டு தா யாரு தர்க மாட்டாங்க தா கொஞ்ச நாள் வரிக்கு தா
ஆமா எல்லாமே அந்தந்த பீரியர் தாங்
ஆமா‌ டி காலேஜ்ல பெஸ்ட் ஃரெண்ட்ஸா அப்டி ஆ
ஆமா
காலேஜ் ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ சுத்துவோ
ஆமா ஆமா
இதெல்லா நடக்கற்து சகஜந்தா
என்னிக்கா இருந்தாலு நம்ம அம்மா அப்பா கொழந்தைங்க நம்ம வீட்டுக்கார் தா கடேசி வரைக்கி வருவாங்க வேற யாரு வரமாட்டாங்க இதுதா எத தார்த்தோ இத புரிஞ்சுகிட்டு நம்ம அவுங்ளுக் உங்ளுக்கு உண்மையா இருந்தா வாழ்க்க நல்லா இருக்கு ஆமா
அப்ப எங்கியு நீங்க இயர்லி ஒன்ஸ் ட்ரிப் போவீங்ளா
ஆ போவோங்க அதெல்லா போவோ
ஆ
டீசன்ட் இல்லங்க இல்ல ரெண்டு பொண்ணுங்க உங்கள்க்கு
நா என்க் இன்னு கல்யாணமே ஆவல பி எட் படிச்சுட்டு வீட்லர்க்கே
அப்புடியா சேர் செரி எனக்கு ரெண்டு பாப்பா ரெண்டும் பொண்ணுங்க
ஆ
உங்க அப்பா அம்மாலா நல்லா இருக்காங்ளா செரிங்க ஏ பி எட் படிச்சுட்டு ஒர்க் எது
பி எட் இல்ல எம் பி ஏ படிச்சுட்டு வீட்லதா கேட்ட ஓன் பிஸ்னஸ் பாத்தாலே போது சொல்ட்டாங்க
சேர் செரிங்க
அதுவே வேல டைட்டா இருக்கு ஆள் வச்சு செய்ற அளவுக்கு வேல இருக்கு
சேர் செரிங்க
அதனால வியானா அப்டின் விட்டாச்சு
சரிங்க ஆஹ சேரிங்க
நானு எது பெருசா கேட்டுட்போய் விட்டுட்டே
செரிங் சரி உங்ளுக்கு மேரேஜ் ஆகாததுனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்கிள் பத்தி இங்கயு தெரில
எனக் இல்லல்ல எனக்கு இப்பவே தெரியு பர்டே பர்டே விஷ் பண்ற காலேஜ்
காலேஜ் படிக்கும் போது
பன்னென்ட் மணிக் விஷ் பண்ணுவாங்க
ஆஹா
இப்ப வந்து கரஸ் போட்டு படுச்ச எம் பி ஏ அந்த ரெண்டு வருஷத்துலே பாத்துட்ட எல்லாரையு நானு
ஆ அவ்ளதா அததுது அந்தந்த பீரியட் அப் ப அந்த டைம்தா
இந்த ரெண்டு வருஷத்துலே
பாத்தீங்ளா இந்த ஃபிரெண்ட்ஸ் எல்லா எப்டி பாத்தீங்ளா செடில பூக்குற பூ மாரி அந்த செடி நெனச்சுக்கோ இது எப்பவுமே நம்ம கூட வந்து நமக்கு உரிமையானது நம கூட உறவுலேயே இருக்கு இது எங்கேயுமே நம்மள விட்டு போகாதுன்னு சொல்லி ஆனா அது யதார்த்த கெடையாது அது பூத்து நிக்கிற வரைக்குந்தா செடிக்கு சொந்தோ அது உதிர்ந்துருச்சுன்னா நெலத்துக்கு தா சொந்தோ இல்லையா அந்த மாதிரி பூக்குற பூ மாரிதா நண்பர்கள் எல்லாமே
ஆமா சில பேருக்கு லக்குங்க கடசி வரைக்குமே கூட இருப்பாங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு் மாரி ஆய்டுவாங்க
ஒரு சிலர்ல்லா இருக்காங்க இப்போ பாய்ஸ் ஒட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா பாத்தீங்கன்னா
ம்
நெலத்துக்கு செடிக்கு இருக்க ஒற்றும மாரி அந்த செடி வந்து செத்தாலு அந்த நெலத் த்துக்கு வந்து உரிம இருக்கு அந்த மாரிதா அஞ் செடிக்கு அந்த நெலத் குடிமக் அந்த மாறி இப்போ நாங்களே பாத்தீங்கன்னா ரொம்போ கொஞ்ச நாள் முன்னாடியல்லா ஹஸ்பண்டோட ஃரெண்ட்ஸ்சு அவங்க ஃபேமிலிக்கு கூடாத ட்ரிப் போயிட்டு வந்தோ இதே நம்ம பிரெண் ட்ஸ்ல வந்துருவாங்களா வர மாட் ஆ செலவு பண்ணுவாங்கள பண்ண மாட்டாங்க பண்ணவே மாட்டாங்க என்னது நூறு ரூபாவா அப்டின் வாங்க ஆனா ஹஸ்பண்வோட ப்ரெண்ட்ஸ்சு பத்தாயிரூவா தானடா மச்சா விட்றா ஆளுக் போட்டா போச்சு சந்தோசோ தானே முக்கியம் அப்டின்வாங்க இதே நம்ம ஃப்ரெண்ட் சொல்லிருவாங்களா தா இதுதா ஆமா இதுதான் எதார்த்
ஆமா ஆமா அப்டிதா போயிட்டே இருக்க வேண்டியதா
ஆமா ஆமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் காலேஜ்லல்லா ஒரு ஃப்ரெண்ட ரொம்ப குளோஸா இருந்தா அவிங்களுக்கு வந்து அம்மா கிடையாது அப்பா மட்டுதா சோ அவங்க என்ன பண்ணாரு மூணு பிள்ளங்கன்றதுனால ஒரு சப்போர்ட் டு வேணும்ல சப்போர்ட்லாம வளர்க்க முடியாதுன்னு சொல்லி குழந்தைங்களா இருக்கும் போதே என்ன பண்ணாங்க ஒரு ஆஸ்ரமத்துல கூப்ட்டு போய் சேத்திட்டு அவரு அங்க தோட்டக்காரரா இருந்துட்டாரு ஆமா ஆஸ்ரமத் ஆமா ஆஸ்ரமத்த பாரம்மரிச்சுட்டு அந்த ஆஸ்ரமத்துல இருக்றவங்க வரவங்க போறவங்க எல்லா பணம் கொடுப்பாங்கள அத வந்துட்டு ஒரு மாத் தாஜி வந்து நடத்திட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வற அந்த இத வச்சு அந்த பிள்ளைங்க வந்து பாத்துட்டுருந்தாங்க இந்த பிள்ளைங்க கெடையாது இன்னிரு ரெண்டு மூணு பிள்ளைகளும் இருந்தாங்க
ஆ
சோ அந்த ஆறு பிள்ளைங்களையு அந்த மாதாஜிக்கு வந்து கல்யாணோ கொழந்த இதெல்லா கெடையாது அந்த ஆஸ்ரமோலா அனால இந்த பிள்ளங்கள பாத்துட்டு அப்டியே வாழ்நாள் முழுக்க இருந்துட்டாங் அந்த ஆஸ்ரமத்துல இருந்து வந்த பொண்ணுதா அவ அப்போ அவளுக்கு வந்து எப்டின்னா உலக வாழ்க்கையோட இதே வந்து தெரியாது அவ்ளோ க்ளோஸா இருந்தா அவ்ளோ அன்பா இருந்த ஒவ்வொரு பர்த்டடேக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப் டே க்கு எல்லா ஒரு ஃப ஆ பெஸ்டிவல்கு அந்த மாரில்லாம விஷ் பண்றது கிரீட்டிங் கார்டு கொடுக்குது கிஃப்ட் குடுக்குறது இந்த மாரி ரொம்ப நல்லா இருந்தது ஃரெண்ட்சு என்னைக்குமே பெரிய மாட்டோன்ற மாரி ரொம்ப போசசிவ்நெஸ் உ இருந்தது அவல யாராவது உரிம கொண்டானா என்னால தாங்கிக்கவும் முடியாது பொறுக்கவும் முடியாது அவளுக்கும் அதே மாறிதான் அப்புறம் காலேஜ் போகவும் அவ வேற டிபார்ட்மெண்ட் நான் வேற டிப்பார்ட்மென்ட் நா ஒரே ஹாஸ்டல் வேற வேற பிளாக்கா இருந்தாலும் ஒரே ஹாஸ்டல் தான் அப்பவும் அந்த பிரெண்ட்ஷிப் வந்து அப்படியே நீடிச்ட்டேதான் இருந்தது அ கோயம்பத்தூர் வந்து நாங்க யூ ஜி முடிச்சதுக்குப்புறம் பாத்தீங்கன்னா பி ஜி க்கு வந்து அவ என்ன பண்ணா வெளியில வீடு அவங்க அக்காங்க கூட தங்கி எம் பி ஏ வந்து வேற ஒரு கோயேட் காலேஜில் படிக்க ஆரம்பிச்சா அப்ப அவளுக்கு வந்து நிறையா டிஃப் டிஃபரென்ட் சொசைட்டி டிஃப்ரண்ட் அ இதுல இருக்கிற என்வரான்மெண்ட்ல இருக்க ஃபிராண்ட்ஸ் எல்லாம் கிடைக் ஆரம்பச்சிட்டாங் அப்ப வந்து எப்படின்னா டெக்ஸ்ட் மட்டும் இந்த கால் எலாம் பேசிக்க முடியாத அளவுக்கு எங்களோட பிரண்ட்ஷிப் வந்து வளர்ச்சி ச்சி அடைஞ்சிருச்சு என்னிக்குமே பேசிட்டு இருந்தது என்னிக்குமே கூட இருந்தது ஹாஸ்டல்ல யூ ஜி ல அப்புற கால்ஸ்ல பேசிட்டு இருந்தது வந்து மெசேஜ்ல மட்டும் எம் ஏ முடிச்சு ஒரு ஐ டி க ஒர்க்கு போகும்போது என்னிக்காவது ஒரு நாள் மெசேஜ் மட்டும்
அப்ப சுத்தமா இல்ல
அப்பிடி அப் அப்புற பாத்தீங்கின்னா அவ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவுளுக்குதா ஃபேமிலி அந்த மாறி சப்போர்ட் எல்லா எதுவு கிடையாதுல்ல சோ அங்கயே ஐ டி கம்பெனியிலே அவ ஒர்க் பண்ண ஒரு கோவர்க்கர் கூட ஆ லவ்ல இருந்து அவ மேரேஜ் பண்ணி போயிட்டா அவ கல்யாணத்துக்கு கூட என்னால போ முடில ஆனா கொரோனா டைம் நா அப்ப கன்ஜிவா இருந்தேன் நைன் மந்த்ஸ் எனக்கு அதனால போ முடில அதுக்கப்புறம் பாத்தீங்கின்னா கல்யாணம்மாகி கன்சிவாலா இருக்கு போது என்னிக்காவது ஒரு நாள் ஃபோன் மெசேஜும் இல்ல என்னிக்காவது இயர்லி ஓன்ஸ் கால் என்ற மாறி இருந்தது இன்ன குழந்த பொறந்து அந்த குழந்தைக்கு ஒன் இயர் ஆகுது இப்போ பேச்சுவார்த்தையே இல்ல
இப்ப சுத்தமா
ஆ எப்பிடி இருந்த மனுச இது எப்பிடின்னா அவ வந்து ஆசிரமத்துல இருக்கவும் அவளுக்கு யாருமே இல்ல ஒரு ஆதரவா ஒரு ஃபேமிலிய எல்லாமே எங்க அம்மா சொல்லுவாங்க நா பிப்து படிக்கிற வரைக்கு எங்கள் அம்மா தா சாப்பாடு கொண்டு வந்து ஸ்கூல்ல மத்தியான எனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்களா அவ என் கூட உட்காந்து சாப்பிடுவாலா எப்ப பாத்தாலு தயிர் சாதம் கொண்டு வருவலா எங்க அம்மா அத வாங்கி கொட்டிட்டு ரெண்டு பேத்துக்கு சேத்தி ஊட்டி விடுவாங்களாம்மா இன்னமும் எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த மாறி ஒரு ஃபேமிலியா ஒரு ஃப்ரெண்டா இருந்த எனக்கு யாருன்னே தெரியாது இப்போ இப்போ இன்னு ஒரு நாலஞ்சு வருஷம் எல்லாம் போச்சுன்னா எதுத்துல பாத்தா கூட பாக்காதமாறி போயிடுவாப்புல அந்த மாறி ஆயிச்சு பிரெண்ட்ஷிப்
உம்மாங்க
இதுதாங்க கேள்ஸோட வாழ்க்கையையில இருக்க எதார்தம்
நீங்க நிறைய அனுபவிச்சிருக்கீங்க போலருக்கு அதா கோ கரெக்டா சொல்றீங்க
நம்ம திருப்பியும் பேசலாங்க
ஆ
நேரம் முடிஞ்சிச்சி சேரிங்க